ஹலோ வணக்கம் வணக்கம் என்ன பண்றீங்க
ம் தேட்டாருக்கோ ம் பேசிட்டுருக்கோ
ம்ஹும் ஓகே ஓகே ஓகே சேரி சேரி ம் ம் சேரி ஓகே உங்களுக்கு ஒரு கொஸ்டீன் அதாவது பாத்தீங்ன்னா நீங்க இது வரைக்கு பண்ண தவர ஒன்ன திருத்திக்கலா அப்டின்னு ஒரு ஆப்ஷன் கெடச்சிச்சுன்னா நீங்க என்னா திருத்திக்குவீங்க நல்ல ப்ஃயூச்சர்லயோ இல்ல இதுல எப்டி சொல்றது இதுக்கு முன்னாடி நடந்தது ஏதோ ஒரு தவறு இந்த தவறால வந்து என்னோட இதே போயிடுச்சு அந்த தவற மட்டு நா திருத்திக்கிற அப்படின்னு ஒரே ஒரு சான்ஸ் குடுக்குறாங்க ஒரு தவற மட்டு திருத்திக்கலாம்னு குடுக்குறாங்க சோ அது என்னா தவறா இருக்கு ஏ
அது வந்து ஆ ஆ எங்க ஃபேமிலியில நடந்த ஒரு இஸ்சு அதுல வந்து ஹலோ ஆ அது பேமிலில் நடந்த ஒரு விஷ்யோ அதுல வந்து என்னன்னா அ ஒருத்தவங்க வந்து என்ன மேனுப்பிளேட் பண்ணிருக்காங்க
ம்
அதாவது ஆ எங்க அதாவது ஸ் என்னோட சிஸ்டர் இன் லா அவுங்க வந்து என்ன பண்ணாங்க என்னோட ஓம் மாமியார வந்து எங்கிட்ட பேடா காமிச்சு மாடியில எங்களுக்கு ஒரு ரூம் இருந்துது நாங்க வேற எட துக் ஷிப்ட் ஆற மாரி பிளான்ல இருந்தோ நீங்க அந்த எடத்லருந்து போனீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அந்த ரூம் கெடைக்காது ஆ அவங்க வந்து அவங்க இன்னொரு பையன அங்க வச்சிருவாங்க உங்களுக்கு கெடைக்காது அப்படின் சொல்லி ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து எனக்கு அந்த ரூம் அது அத விட எனக்கு நிம்மதிதா முக்கியோ கொஞ்சோ வெளில போய் இருக்லா அப்படிங்கற மாரி எனக்கு தோணுச்சு நா வெளில வந்துட்டே வந்ததுக்கப்றோ என்ன வந்து ரொம்ப மெனுப்லேட் பண்ணிட்டே இருந்திருக்கா ஆம் அதாவது வந்து இவன் இந்த மாரி அங்க ஷிஃப்ட் ஆகற பிளான்ல இருக்காங்க அத இதானு சொல்லி மெனுப்லெட் பண்ணி என்ன கொஞ்ச பயமுர்தியாச்சு அதாவது என்ன வேண்டானுதா நெனச்சே ஆனா என்ன எனக்கே அது வேணும்னு என்ன நம்ப வச்சு அப்படி பண்ணியாச்சு பண்ணிட்டு லாஸ்ட்ல என்ன பண்ணாங்கனா அவங்களுக்கு அவங்க ஹஸ் கு கொஞ்சோ இஷூ போயிட்டே இருந்தது செப்ரேட்டா இருந்தாங்க அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ உங்ல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அட்டாக் பண்றாங்க அப்டின் சொல்லி எல்லா பண்ணோன்ன ஏங்கிட்ட வந்து என்னயவே வந்து அந்த ம் அந்த இதுல வந்து சொல்ல வச்சு ம் எனியவே வந்து நீ ங்க அங்க ஷிப்ட் ஆய்க்கோங்க அப்படின் சொல்ல வச்சு நா வந்து அதுக்கு மூவ் பண்ண எல்லாத்தியுமே எங்க அங்கில்ட பேசனது வந்து எல்லாமே நா மூவ் பண்ணே அதாவது எங் ஆ நாத்னாவ வந்து இங்க ஷிஃப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் லைஃப்ல பண்ணது வந்து அதா ஒரு பெரிய மிஸ்டேக் அந்த மிஸ் டேக் வந்து எப்டி ஆச்சுன்னா எனக்கே அது வந்து பெரிய ப்ராப்ளமாயிடுச்சு நா வந்து அது ரொம்பவே தப் பு அதுலருந்து நா ஒரு விஷீயோ என்னன்னா நா அடுத்தவங்களுக்கு நல்லதுன் நெனச்சு நா எதுமே அப்டி செட் பண்ணக்கூடா நா மூவ் பண் அந்த எடத்துல வந்து நா யார்கிட்டயுமே வந்து ம் போய் அவங்களுக்காக ஆ ரெக்கமெண்ட் பண்ணாமயோ இது பண்ணாமயோ இருந் இருந்தேன்னா இன்னிக்கி நா அதுக்கு கில்டியா பீல் பண்ணிருக்க தேவயில்லல அந்தது வந்துட்டு எனக்கு இன்னமே இப்ப நான் அந்த எடத்ல வந்து என்னோடது எதுமே இல்ல நா எதுமே ஸ்டெப் எடுக்கல வைக்கல அப்டின்னா அது வந்து எதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் மாரி கூட செரி எதோ நம்ம தலவிதி அப்படின் நெனச் ச்சுக்கலா ஆனா நா வந்து அந்த எடத்ல ப்ஃல் மூவ் எடுத்து நா எல்லா பண்ணே பண்ணி கடைசில அது எனக்கே பேக் பஃயர் ஆச்சுன்னா அப்ரோ இன்ன வரைக் கு எனக்கு அதுலருந்து எனக்கு ஒரு இதாயிடுச்சு ஆ அதுவா நடக்றது நடக்கட்டு நம்ம நம்ம பண்ணி அது நமக்கு பேக்பயர் ஆச்சுன்னா அது நமுல்க்கு ரொம்ப இந்தா கஷ்டமா இருக்கோ அப்டிங்கறது நா அந்த தப்பு நா பண்ண இப் இப்ப வரைக்கு நா அது ரொம்ப ஃபீல் பண்ற அதுல வந்து நெறைய பிரச்சன இப்போ நா நார்மல் மேலாப்புல சொல்ற னால உங்களுக்கு சதாரண விஷ்யமா இருக்கு ஆனா அதுல என்னால ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு பிரச்சன நா ஃபேஸ் பண்ண
புரியுது புரியுது ம் ம் ம்
ம்
அந்த ஒரு தவற மட்டு நீங்க திருத்திக்குவீங்க
ம் ஆமா
ஓகே ஓகே ஓகே சேரி ஓகே எனக்கு இந்த மாரி ஏதோ தவறு திருத்துறோனா என்ன ஆச்சுனா உங்களு எப்டி சொல்றது அதாவது டென்த் எக்ஸாம் ம் எழுதிட்ருக்கோ எப்டின்னா ஆ தமிழ் எக்ஸாம் எழுதிட்ருக்க சோ தமிழோ தமிழ் ஆஹ டென்த் எல்லா கரெக்டா தமிழோ மேக்ஸா தெரியல இப்ப எழுதிட்ருக்க சோ ஏ நா வந்து பி இ அப்டிங்கும் போது எனக்கு வந்து ஏ கிளாஸ்லயே லாஸ்ட் லெட்டர் நா தா சோ விமல் அப்டிங்கம் போது லாஷ்ட் லெட்டர் நா தா சோ என்னோட பசங்க என்ன பண்ட்டாங்கனா எ ஆ எல்லாருக்குமே மொதல் ஆ எல்லாருமே ஒரே கிளாஸு ஓ எல்லா போயிட்டு நா மட்டு தனியா ஒரு கிளாஸ் அப்டிங்கும்போது எனக்கு பின்னாடி இருந்து பாத்தீங்கனா கேர்ள்ஸ் ஸ்டார்ட் ஆகுறாங்க சோ கோயடு கெடையாது தனித்தனி ஸ்கூ ல் அப்டிங்கும்போது பேசிக்கவு முடியாது சோ அப்டி ஒரு ஆப்ஷன் நா மட்டுந்தா பைய மீது எல்லாமே இருவது பத்தொம்போது பேர் பொண்ணுங்க சோ அப்டிதா ஒரு ஆப்ஷன்லா நா எக்ஸாம் எழுதுனே சோ நா நா எக்ஸாம் எழுதி ட்டு இருக்கும்போது அந்த ஒரு அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க பொண்ணு வந்து ஆ என்னாங்கன்னா ம் என்ன எப்டி சொல்றது ஏதோ ஒரு ஆ பேப்பர்ல வச்சு எழுதிட்ருந்தது பிட்டு வச்சு எழுதிட்ருந்தது நா வந்து திரும்பும் போது கரெக்டா அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு சோ ஏ பிட்டு வச்சு எழுதிட்ருக்கறத மாட்டிக்கிச்சு என்ட்ட கேட்டாங்க என்ன அப்டின்னு நா என்ன நெனச்சிட்ட பயத்துல என்ன புடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒலரிட்டே அந்த பொண்ணு ஏதோ வச்சு எழுதிட்ருக்குன்னு சொல்லி ஒலரிட்டே பிட்டு வச்சு எழுதிட்டு இருக்குன்னு ஒலரிட்டே நா மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்டின்னு சொல்லி அப்புறமேலு வந்து அந்த பொண்ண எழுப்பி ரொம்ப இதால்லா பேசல ஸோ ஸ்கூல் ஸ்டாஃப வர சொல்லி இந்த மாரி திட்னாங்க திட்டிட்டு வார்ன் பண்ணி உக்கார வச்சுட்டாங்க அந்த பொண்ண ஏன்னா அப்புறமேலு அடுத்த எக்ஸாம்ல வந்து எனக்கு ரெண்டு மூணு கொஸ்ஸின் தெரியாம இருந்துச்சு நா வந்து பொலம்பிட்டே திரும்பி திரும்பி பாத்துட்டே இருந்த பொலம்பிட்டே இருந்த அந்த பொண்ணு என்ன கூப்ட்டு காமிச்சது இந்த கொஸ்டினு நீ இத பாத்து எழுதுன்னு சொல்லி எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீ ரொம்ப கில்டா ஃபீல் ஆயிடுச்சு ஏன்டா இந்த பொண்ணயாடா நா போய் போட்டு குடுத்த சோ அப்டின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சோ எனக்கு வந்து அது அதுக்கப்றோ கிட்டத்தட்ட நாலு எக்ஸாம்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஒன் மார்க்கா இருக் கட்டு அது டூ மார்க் எல்லாத் திலுமே ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு கிட்டத்தட்ட அந்த அந்த பேப்பர் வந்து எப் ஆ அது பி பிட்டா எடுத்து வந்துச்சா இல்ல தெரியாம வந்துச்சா இல்ல எதனால அந்த பேப்பர் வந்துச்சுன்னு தெரியல அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா படிக்கிற பொண்ணு ஆமா கேக்கம் போது சோ ஏதோ தெரியாம பேப்பர டெஸ்க் அடில இருந்து எடுத்துடுச்சா என்னமோ தெரியில டக்குனு பேப்பர் எடுக்கவு என்னடா பேப்பர் எடுக்கறா நா திரும்பி பாக்கும்போது ஸ்டாஃப் என்ன பாத்துட்டாங்க சோ அதனால நா வந்து தெரியாம சொல்லிட்டே அப்டிம்போது அந்த பொண்ணு மாட் டிக்கிச்சு திட்னாங் நல்லா திட்டு உழுந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஆனா அந்த பொண்ணு நெனச்சுருந்தா அடுத்த நாள் எக்ஸ் ஸாம கேக் நா என்ன என்ட்ட அந்த காட்டாம இருந்துருக்கலா இல்ல சொல்லி குடுக்காம இருந்துருக்கலா அந்த பொண்ணு அந்த மாரி எந்த ஒரு மனசுல எதுவுமே வச்சுக்காம எனக்கு நா ஆ கேக கொஸ்டினுக்கு ஆன்சர் காமிச்சது ஒன் மார்க் சொல்லி குடுத்தது எல்லாமே பண்ணிச்சு எனக்கு அந்த ஒரு தப்பு மட்டு இன்னுமுமே மனசு உருத்திட்டே இருக்கு இந்த மாரி ஒரு பொண்ண போய் நாம
கரெக்டான
அந்த பொண்ணு சொல்லி குடுத்த ஆன்சர் எல்லாமே கரெக்ட்
கரெக்ட்டா
கரெக்ட்டு நல்லா படிக்கிற பொண்ணாமா சோ நா நெறைய அந்த பொண்ண பாத்து வேற எழுதுறே சோ நா ஒவ்வொரு எக்ஸாம் அந்த பொண்ணை பாத்து எழுதும்போது எனக்கு ஒரு மாரி ஃபீல் ஆகி ஐயோ அந்த முட்டைக்கு கேட்ருலாமா இல்ல சாரி கேட்டா அந்த பொண்ணு என்ன நெனைக்கு இப்ப வேணா பாத் திருந்ததற்காக சாரி கேக்கறா அப்டினு காகா நெனச்சிரோமோ அப்படினு டெய்லி நெனப்பே இப்ப கூட நெனச்ச கூட அந்த பொண்ண நெனச்சு கில்டா பீல் ஆகு அந்த ஒரு தப்ப மட்டு திருத் திகலா அந்த பொண்ணு வந்து பாத்தே எழுதியிருந்தாலு எழுதிட்டோ ஆனா நா வந்து சொல்லிருக்க கூடாது சோ அப்டிங்கற ஒரு தப்ப மட்டு திருத்திக்கணு அப்டிங்கற ஒரு இது மட்டு இப்ப வரைக்குமே இருக்கு அ ஃபியூச்சர்ல போய் அந்த ஒரு தப்ப மட்டு திருத்திக்கணு செய்வே பாஸ்ட்க்கு போய் திருத்தனு அப்படின்னா அந்த ஒரு தப்ப மட்டு சொல்லாம மாத்தி சொல்லிட்டு உக்காந்துப்பே சோ அந்த மாரி பண்ணணு அப்படிங்கற ஒரு இருக்குது உள்ள போனா அது எனக்கு இன்னுமே அதா பாருங்க அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல மனசா இருந்துச்சுன்னா போட்டு குடுத்துட்டு நல்லா வந்து திட்டனாங்க சோ எல்லா என்னால திட்டுவாங்ச்சு அந்த பொண்ணு நா வந்து சொல்லாம இருந்தா நா அந்த மிஸ்சு வந்து எதார்த்தமா தா என்ன பாத்தாங்க போல நா என்ன நெனச்சிட்டே இந்த பொன்னு பிட்டு வச்சுட்டு இருக்கனாலதா என்ன பக்கறாங்க போலா நா நெனச்சிட்டேன் என பைய ஒருத்த நா மட்டுந்தா அப்படிங்கும் போது நா பசங்க தா பிட்டு எடுத்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இமேஜ் இருக்குல சோ அப்படிங்கு போது என்ன கேட்ட என்ன பண்றதுண்டு டக்னு சொல்றா அந்த மிஸ்சு அந்த மேம் கிளாஸ்க்கு வந்த எக்ஸ்டெர்னல் மேம் வந்து அந்த ஒரு நோக்கத்தோட பாக்கல எங்கல்ல திரும்புறான்ங்கிற நோக்கத்தல தா பாத்துருப்பேன்னு நாதா ஒளறிட்டே தெரியாம சோ அதனால அது ஒரு இது மட்டு திருத்திக்கணு அப்படிங்கற ஒரு இது ம்
அப்பற ஆ ஏ பைய சின்னதா இருக்கும்போது அது சுச்சுவேஷன் தா என்னா நா ஹேண்டில் பண்ண முடியல ஒரு மாரி நானே டிப்ரெஷன்ல இருந்தே ஆம் அந்த கொழந்தய தனியா ஒரு ஆளா இருந்து பாத்துட்டு அதுல இருந்தே அவ வந்து எங்கிட்ட அழுதுட்டே வரா நா வந்து அவன் கிட்ட இருந்து மூவாகி நா தூரமா போய் கிச்சன்ல ஏதோ எடுத்துட்ருக்கே ஏ ட்ரெஸ்சு புடிச்சி புடிச்சி இழு த்துட்டு வந்து அழுகறா ஏ பக்கத்துல நின்னு நா வந்து அவன தூக்கிருக்கலா ஆனா எனக்கு அந்த நேர அப்ப எனக்கு பசிக்குது காலையிலேருந்து சாப்பலா அவ அழுதுட்டேருந்தா டென்ஷன்ல நா சேத்து சாப்பாட போட்டுட்டு பிளேட்டோடு அவன தூக்கிட்டு போய் அங்க ஒக்கார வச்சு சாப்பலாம்னு சொல்லி போட்டுட்டுருக்கே டக்குனு ஏ ட்ரெஸ் புடிச் இழுத்தபடி ஸ்லாப்ல விழுந்துட்டா
ம்
விழுந்து தலையில அடிபட்டுருச்சு அது வந்து இன்ன வரைக்கு எனக்கு அது ஒரு கில்ட் ஃபீல் இருக்கு அ தழும்பு பாக்கும்போது அதே மாரி அவ கையில ஒரு தழும் அதா நா வண்டியில வச்சு கூட்டிட்டு போனே ஒரு ஒன் வீக்காவே ஏ ஹஸ்பண்ட்கு எனக்கு சண்ட வந்துட்டே இருந்துச்சு அது ஒரு மாரியாவே இருக்கு கோயிலுக்கு போயிட்டு உக்காந்து ரிலாக்ஸா சாமி கும்புட்டு தா வாரே வண்டி ஓட்ரப்பயு முன்னாடி அவ நிக்கிறா சின்ன பையே அப்போ ப்ரீ கே ஜியில உட்டுட்டு கூட்டிட்டு வரே
ம் ம்
என்னன்னா ஷால் வந்து நாட் போடாம விட் ட்ட அது பறந்திருக்குது என் பக்கத்துல வந்தவங்க எங் கிட்ட சொல்றாங்க வண்டி ஓட்டிட்டு ருக்கும் போதே ஷால் பறக்குதுன்னு சொல்றாங்க நா வந்து அது எனக்கு அதாவது நா ஆல்ரெடி அங்க ப்ரசாஃப் மைண்டல இல்ல அவங்க சொன்னது எனக்கு புரியல நா வண்டி ஒட்டிட்டு சைடு்ல திரும்பி பாக்குற ஆ டக்குனு வண்டி என்னாச்சு ரோட விட ரோட விட்டு சைல்ல கீழ எறங்கிருச்சு
ஓ ஓகே ஓகே ஓகே ம் ம்
விழுந்தது அவனுக்கு சரியடி கையிலேலா சராச்சிவுட்டு
ம்
அந்த அந்த அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு அதெல்லா மாத்தணு அவனுக்கு அந்த தலவு போன் அப்டின்னு அது ரொம்ப கஷ்டமாருக்கு ம் ம் அவன கொஞ்சோ நறைய விஷ்யோ அவனுக்கு கேர் பண்ணிருக்கலாமோ அதாவது எனக்கு நல்லா தெரியு அந்த சுச்சுவேஷன்ல என் தப்பு ஒண்ணு கடை அது ஏனா உன் அந்த லாக்டவுன்ல யாருமே வரல வர வர முடியல எனக்கு சப்போட்க்கு நா தனியா இருந்ததுனால அதுக்குள்ள அவன வச்சுட்டு எனக்குன்னு வேற ஆப் ம்ன்னே வேற டைவர்ஸ் எதுவுமே கெடையாது ஒரு கொழந்தையே பாத்துட்டே நீ உக்காந்துருக்கணுன்னா நெனச்சிப்பாரு உம் மனநலமையே எப்டி இருக்குன்னு அழுதுட்டேருப்பா ரொம்ப ஒரு மாறி நைநெய் நைய்ன்னு மடியில உக்காரணு மடியில படுத்துக்கணு அப்டியேதா இருப்பா என்ன ஒரு ரெஸ்ட் ரூம் கூட ஃப்ரீயா எந்திக்க முடியாது
ம் ம்
அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அதெல்லா மாத்தணுன் நெனப்ப
சேரி ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோம் கட்டயோமார்ச்சு ம்ஹும் நன்றி நன்றி ம்